ஆ கேக்குதா ம் ம் கேக்குது கேக்குது
அதுதா பாத்தே அனுப்புல செரி நானே சர்ச்ச அடிச்சே இருந்துச்சு அது ச ரைட்ரா போட்டோனா வரும் போல தெரியுது அப்டின்னு போட்டுட்டே ஃபுல்ஸ்டேக்
புல்ஸ் ஸ்டேட்டர் ரைட் ரைட்
உம் அது அது புல் ஸ்டாக் தா நா ஏற்கனமே இதெலா பண்ணி வச்சிருபோன்டா அதே அப்டே அப்டியே நம்ம இது பண்ணி உட்ருலா
ஓ
என்னது அந்த இதுதா கேட்ருக்கான்ல அந்த இது கித்தப்போடலிங்க்கு
ஆமா
அ அந்த லிங் இங்கியே குடுத்து உட்றுலா ஏற்கனவே பண்ணது அப்டிதானே அதுதானே பயர் ஏற்கனவே பண்ணது இதானே கேக்கோ இல்ல இதானே கேக்கு இன்னான்னே தெர்ல அது சும்மா போட்டுருக்கே
கலா இருக்கு அதெலா முடிச்சாதா சர்ட்டிஃபிகேட்டு வரோ அது பாத்தியா கீழ இருக்க டாஸ்க் இதல அந்த டேட்டுக்குள்ள முடிக்கணு
அதுதா அதுக்கப்புரோ மேலியே வந்து இமி இமிடியட்டா நீங்க வந்து லிங்க் கிரின்ல போஸ்ட் பண்ணோ அப்டினு வச்சு மேல ஃபஸ்டு ஃபஸ்டு ஏதோ இமிடியேட் ஏ லிங்கடின்ல போஸ்ட் பண்ணு
ஆமா அது வந்து நம்ம நார்மலாவே எடுத்து போஸ்டு போட்டோ நீ என்ன ஒன்ன
அதலா போடவே இல்லியே
ஆ ஆ
போட்டுகுட்டு விட்டே
ரைட் ரைட் ரைட் நானோ அப்புரோ அ நா ஏறா பிளைன் மோடு போட்டு உட்டு பாட்டு கேட்டுருந்தனா அதா செரி கொஞ்ச நேர இந்த உலகத் ஆட்டோமேட்டிகா கண்ணுலந்து தண்ணி உழுதுறா என்னனே
நானு நானோ நட்ஃபுல்லா
தே கண்லந்து தண்ணி வருதுங்கிற மேச்சு நானு அந்த அளவுக்கு பாக்கல
அப்பறந்தா பாத் தா ஸ்கோர பாத்தா ரொம்ப கேவலமா தோத் தோத்து இருக்கானுக போல ஸ்கோரு கூட பாக்கல நானு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ஸ பாக்கும்போதுதா தெரின்சி ஆறு ப முன்னாடியே
மூணு ஓவருக்கே மூணு ஆறு விக்கெட்னு ஒன்பது ஆறு ஓவரு மு அப்டிமோது இருவத் ஓர் ஆறு ஓவரா நால் மூணு ஓவரோ நாலு ஓவரோ முடியு போத ஒன்பதுக்கு ஆறு விக்கெட்ரா ஒன்பதுக்கு அஞ்சோ அஞ்சு விக்கெட்டோ ஆறு விக்கட்
அதுநாஅதா அது எப்படி அவ்ளோ கேவலாம்ன்னு தெர்ல அப்புறமேட்டு எல்லா ட்ரோல் பண்ண ஆரம்பிச் சானுங்க நாப்பத்த ஒன்பது ஸ்கோரு நல்ல வேல இது பண்ண பீட் பண்ணல எப்டின்னு
அதா ஆர் சி சி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே அத ஒரு சங்கட்டம் சங்கட்ட குஸ்கா வாய்ப்போச்சு
இல்லடா அது இவனுங்களே வந்து இது இப்பன்ற மாதி இருக்கும்டா வேற எவனாவது ஒருத்த வேற ஏதோ ஒரு டீம் கூட விளையாண்டு அவனப்பத்த போதுக்கலன்னா அது வேற இவனுங்க வேற இவனுங்க ரிவன்ஞ் எடுக்கிற மாரி இருக்கு
இவனுங்க இந்த சங்கடகசுஆகிபச்சு நாற்பத் பத்தொம்பது கிடைக்கலேன்ட்டு நல்ல வேல மில்லரு இது பொறையல்லாம்ஞ்
ஆஹ அவனுங்க வந்து அதுதா அவனுங்கலேட எய்மே வந்து நா நாப்பதொம்பேது ஐம்பதாவுது எடுக்கணுண்டா அப்படிங்கிற ஒரு எயம் தாஅவுனுங்கது
சென்னை எப்படி கெய்க்வாள் நின்னா எழுவது அதனால ரன்னு வந்து
அவனுங்க ஒவ்வொரு விக்கெட்டா வுட வுட என்ன பண்ணிந்தக்கணு செரி இன்னைக்கு நமக்கு மேட்சு போயிருச்சு அப்டின்ட்டு தூக்கி எரியாம ஒரளவு நின்னு அடிச்சிருந்து இநோ தூக்
ஏய் அவனுங்க தூக் கேட்ச் எல்லாமே போலடா எல்லாமே போல்டு தா தா போல்ட் எல்பிடபிள்யூ
ம் ம்
அப்புறம் ஸ்லிப்ல கேச்சு ஆ பின்னாடி எஜ்ஜு பட்டு போய் கேச்சு ச்சு அந்த மாதிரிதா
ரைட் ரைட்டு நா மேட்சும் பாக்கல நேத்து அங்க வந்து பாட்டு கேட்டு யூனோ வெளயான்ட்டு பிஸ்னஸ் வெளயான்ட்டு
ம் ஓகே ஓகே
ம்
ஏ க்வாரலேஷன்னா எ என்னடா குடுக்கணு க்வாரலேஷ ன்னா ஆற கண்டுபிடிக்கணுமா
போ ரிலேஷன்னா
ஆமா ஆறு தா ஆமமா ஸ்டான்டடுதா ஸ்டான்டடைஸ் ஸ்டான்டடைஸ்னா என்ன பண்ணனு ம் ஸாண்டடைஸுன் தா நீ மட்டு எழுதிரு க்க‌ ஸ்டான்ரைட்த ஃபாலோயிங் டேட்டான்ட்டு
என்னக்கருமமோ தெர்லடா
ஏ போட்டு எழுதி வச்சிருக்க ஆனா மார்க்கு ஏஜு ஆர்சு அதே மாரி எக்ஸ போட்ருக்க எஸ்
ஏ மாடியல் ஒன்லே பி சி இருக்குடா இதுல
ம் ம் அதாண்டா ஃபர்ஸ்ட்டு மாடில் ஒன்ல ஃபர்ஸ்ட் ஹாப் மட்டு தியரியாமா அதுக்கப்புறொ எல்லாமே சம்முன் தா கைலா சொல்லிட்ருந்தா
ம் ம்
அப்டின்தா சொன்னா அவனு
அய்யய்யய்யோ ஆனந்தமே நெஞ்சு க்குள்ளே
வெளில அசோசியேஷன்ல
மொ சிலபஸ் பாப்பொ
ஆ
மொதல்ல சிலபஸ் பாப்போங்குற சிலபஸ்
ம் ம் பாக்லா பாக்லா ஆமா
ஓகே
ம்
ம் ம்
காய்ஸ் இன்னு நறையா பேரு அப்டேட் பண்ணல இன்று பண்ணாம இருக்கீங்க வாட் ஹாப்பன் டுடே ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆயிரும் சோ எல்லாரு குயிக்கா அப்டேட் பண்ணுங்க ஏ இந்து ஏன்டா ஒரு காலுமே பேசலயாடா
தெர்ல இவனே என்ன ஆச்சுனு அவ
ம்
அவ வேணா சொல்லிட்டா நெனக்கிறே
அப்டியாதா இருக்கு ஏனா அவள பத்தி ஒரு இதுமே போல்லைல இங்க
ஆ அவுங்க அதுனால அதோட பேர எடுத்
ம் ம் பரவால்ல ஆனா நாங்க நா தா டாப்புல இருக்கே கைலா தீரிடி அவன் ஏ கூடிப் இப்ப ஒண்ணு பேசி டாப்புக்கு போயிட்டான்ண்ட இருபத்தாறு பேசிட்டான்ண்டா அதுல ஒன்பது ஏரர் பையனுக்கு பாவோ
ஆமா உனக்கு ஏ கூட பேசு போதே எதோ எரர் எரர்ன் ற்றுனுன்னா
அது எரர்னா ஒண்ணு பண்ண கூடாதுடா ரெஃபரன்ஸ் அடிச்சு விட்டுருணுடா அவ்வளோதாடா
என்னா கருமமோ
ஏ உனக்கு எரர்மே வரலையா
இல்லியே
பரவாயில்லையே ம் போகிட்ட நா எத்தன பேசனே அஞ்சா ஆ
இங்க ஒய் ஃபை தான அதனால பிரச்சன இல்ல
ஆ ஓகே ஓகே எனக்கு தெரிஞ்சி இந்த எரர் காலலா ஒன்னு சால்வ் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறே அதுக்கு காசு வந்துரும்ன்னு நெனைக்கிறே அமௌண்ட் ம்
இன்னடா
எரர்தா
எரர் பாத்துக்கலா உடு
இரே நா இதல்லா அப்டேட்மட்டு பண்ணி ஏய் யார்ரா நிஷாந்திய யோவ் இரு ஷ்சட்ட பேசிட்டு இருக்டா லே அ
தெரியலதுடா நா அதுக்குள்ளயே போய் பாக்
இருவத்தெட்டு ஜீரோ எரர் ப்ரோ ப ப ரிசீவர் பாப்போமா ரிசீவர் ஒண்ணுமே போடல ரிசீவர்ல யாரு கைலாசு இருவத்தி நாலு ரிசீவ் பண்ணிருக்கானடா
அது ஆ அ ச் ச் ஆ இன்னு இதுல எட்டு எண்துல அஞ்சி பெரிமா
உ நாலே நாலே ஆ டின்யர் ரெகாரஷன்
ஒன் பை எண்ணு எக்ஸ் ஆப் எக்ஸ் டிரான்ஸ்போர்ஸ்சு எக்
நம் இந்த மாரியே போட்டுக்கலாமா ரைட் ரைட் ரைட் ரைட் ரைட் ரைட் அதா ஒய் ஈக்குவல்ட்டு பி ஒன் எக்ஸ் ப்ளஸ் பி நாட் அப்டின்ட்டு ஒரு ஏத ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல
ஆமா ஒய் ஈக்வல் டு பி ஒன் பி நாட்டு ப்ளஸ்சு பி ஒன் எக்ஸ் ஒன்ன ப்ளஸ் பி ட்டு எக்ஸ் சோ அந்த மாரியா
அது வந்து மல்டிபரர்ஷு நெனைக்கறே
ஆமா அது மாரி பண்றது இருக்க லீனியக்கு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் எக்சஸ் ஈக்வல்ட்டு எக் சேர் எக்சு ப்ளஸ்ஸு பி ஒய்ன்னு நெனைக்கறே அந்த மாரி தா வரு சமய சோன் எக்ஸ் இ ஈக்வல்ட்டு ஆ எக்ஸ் ப்ளஸ் பி ஒய் அதாடா சபேசன் எக்ஸ் இக்வல்ட்டு எக்ஸ் ப ளஸ் பி ஒய் சபேசன் எக்ஸ் ஒய் இக்வல்ட்டு ஆ என் எக்ஸ் ஆ என் எக்சோ சம்திங் ஏதோ என் எக்ஸ் ப்ளஸ் பி பி எக்ஸ் ஒய் அந்த மாரி வரும் ம் பீ எக்ஸா இல்ல பீ
ஏண்டு. எரர்லா
யரர் கண்டுபுடிக்கணுமா ஆ
இல்ல இல்ல இங்க எம்எல்டி ஸ்
அதுதான்டா எம்மல்டி இது கொஞ்ச சிமிலர இருந்தா நா ஓன்னே ஒன்னு படிச்சா போதும்ல்ல
நா இல்ல இல்ல இது அதல எறருலா வராத இதுல எறரு வருதுல
ம்
இவ எங்கடா இவ ஒழுங்காவே உருப்படியாவே ஒண்ணுமே போட மாட்டிக்கிறா. இவ என்னமோ சும்மா ஏதோ கூப்டே போக்குல என்னமோ ஒண்ணு இது பண்ணி வுட்றுவ ஏ அவுங்க வேற நாள் வந்து இருக்ககேங்க
இப்ப சேரி கோர்லட்ல. மேட்ரிக்ஸு ஓரளவுக் ஓகே கூவேரியல் மேட்ரிக்ஸ்
எல்ல பல்ல வ சொல்லன்னாங்க சேரி நமக் என்ன செல்லம் செல்லம் சொல்லோ செல்லம் ஒரு டினியர். டெக்ரெசன கண்டுபுடிக்கணு அப்டின்னா எப்டிலா கொஸ்டின் இருக்கோனா இப்டி இருக்கு காசு கொண்டு வா
சேர்ரா பாய் அப்புற பாப்போ சேர்ரா ம்